ஹலோ
ஆ சொல்லுங்க என்ன பண்ணிட்ருக்கிங்க
எல்லா வேலையு முடிச்சுட்டங்க சமையல் வேலையெல்லா முடிஞ்சுது
செரிங்க
எல்லாரு கெளம்பிட்டாங்க ஆஃபீஸ் போய்ட்டாங்க நா சும்மாதா இருக்கங்க நீங்க என்ன பண்றீங்க
நா என்ன பண்ற எல்லா வேலையு முடிச்சிட்ட அப்ற நம்ம வேலைய ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேட்டங்க இப்பில்லா போர் அடிக்கு நாங்களா நா என்ன பண்ணுவங்க எல்லா அவுங்களல்லா அனுப்ச்சு வுட்டு போட்டு அப்பறம் செடி எல்லா வெச் சிருக்கங்க அதுக்கெல்லா தண்ணி விட்டுட்டு ஒரமெல்லா போட்டுட்டு
ம்
அப்பறம் அப்ற சாப்புட்றது சாப்புட்டு அப்பற மிஷின் இருக்குங்க எதோ ஒன்னு எடுத் தெப்பே சின்ன சின்ன வேலையெல்லா வாங்கி செய்வ வெளிலேருந்து வாங்கி
ஓ சேரி சேரி சேரிங்களே ம் என்ன செடில்லா வச்சிருக்கீங்க
நாங் நாங்க வந்துட்டு கத்திரி நாத்து வச்சிருக்கோ மெளகா நாத்து தக்காளி பச்ச இந்த இது அப்றோ இது மக்கா சோளோ போட்ருக்கோ
ஓஹோ செர் செரிங்க பெரிய எடமா இருக்கும் போல இருக்குங்க
இல்லிங்க மொதல இருந்த வீடு கொஞ்சோ எடம் இல்ல நம்ம நம்ம காமோண்டுக்குள்ளயே இருக்கோ இப்ப இருக்கற நம்ம கட்ன வீடு வந்து ஃபுல்லா கவர் பண்ணி கட்டிட்டோ நம்ம எடத்த ஃபுல்லா மாடி தோட்டம் மாரி வச்சிருக்கறங்க
ஓஹோ ஹோ செரிங்க அதுக்கு நீங்களே ஒரம் ஒரம் வந்து வாங்கிக்கறதுங்களா வெளியில இருந்து
இல்லிங்க அது பேக்கேஜ் மாரி அவுங்க அப்டியே குடுத்துருவாங்க செட்டா எல்லாமே குடுத்துருவாங்க
ம் ஹு ஹு செரிங்க செரிங்க செம்மண் கெடைக்குதுங்களா உங்க ஏரியால
ஐயோ இந்த மண்ணே செம்மண் பூமி தாங்க இங்க
ஓ பரவாயில்லிங்களே அப்டின்னா என்ன செடி வச்சாலு வந்துருல்லைங்க
ஆ வந்துருங்க அது நெலத்துல வச்சா கல்லு நம்ம கலவையெல்லா கலக்கனதுனால வரமாட் டேங்கிதுங்க ஆ அது மொதல்ல ஃபஸ்ட்டு இப்பதா கொஞ்சோ வர ஆரமிச்சிருக்குது எல்லா செடிகளு
ஓ சேர் செரிங்க ஓ அப்ப இந்த மண்ணு வந்து சத்துள்ள மண்ணா மாறிக்குங்களா கொஞ்சோ நாள் கழிச்சு
ஆமா கொஞ்சோ நாள் கழிச்சு மாறிக்கு
ம் ஹு தக்காளி என்ன பண்றதுங்க வெத போறதுக்கு அப்டி புழுஞ்சுட்டா போதுங்களா
தக்காளி புழுஞ்சுட்டாலு வருங்க அவுங்க நம்ம பேக்கேஜ்ல வந்து நமக்கு வந்து எல்லாமே வந்துருதுங்க தக்காளி மெளகாயி மாமரோ அப்றோ இந்த சின்ன சின்ன மரத்துலயே காய்க்குமில்லங்க கொய்யாக்காயி கொய்யா மரோ
ஆமா ஆமாமா
அதுல அது அப்றோ அந்த திராட்ச்ச பச்ச திராட்ச்ச கருப்பு
ம் ஓஹோஹோ அது எல்லாமே போட்டீங்களா இப்போ
ஆமாங்க அதுல ஒவ்வொன்னு ஒரு இதுல ஒவ்வொன்னு குடுப்பாங்க
ம்
நாங்க பச்ச திராட்ச போட்ருக்கோ நல்லா பாத்தீங்கன்னா அந்த முன்னாடி ஒரு ரூம்ல மேல் ரூம்ல செட்டு் மாரி போட்ருக்கங்களா
ம்
அந்த ரூமுக் முன்னாடி கதவெல்லா இதாக கூடாதுன்ட்டு ஒரு கூலிங் சீட்டு மாரி போட்டு துணியில்லா அதுல காய போட்ருக் கு அப்டியே அந்த இதுல ஏத் தி விட சும் ப்டே காய் நல்லா பிடிச்சிருக்குங் எனக்கே ஆச் அழகா இருக்கு பாக்க காய் பறிக்
அப்டிங்ளா ஓ ஆமா அது ஷெட்டுக்குள்ளதா வளரு இல்லைங்க
ஆமாங்க அதுக்கு வெய்யிலு தேவ உங்களுக்கு இதுவு தேவ ம் இதாவு தேவ அதனால உங்களுக்கு வேர் வந்து கொஞ்சோ இதா இருக்கற மாரி இருக்கு ஆமாங்க
ம்
ம்
சேர் செரிங்க நாங்க இங்க பாத்தீங்கன்னா ம் இங்யு நா சொன்ன மாரி இப்ப நீங்க சொன்ன மாரிதாங்க பில்டிங் இப்பதா கட்டுச்சு இல்லீங்ளா பெருசா வர்றதில்லீங்க அது போக இதெல்லா ஓப்பன் ப்ளேஸா இருக்கறதுனாலைங்க பக்கத்துலர்ந்து ஆடு மாடு இன்னைக்கி கூட வந்து மாடு வந்து மேஞ்சிட் போதுங்க பாதுகாப்பே இல்லன் வச்சுக்கங்ளே ஆசப்பட்டு ஒன்னு வெச்சு வளத் துறோன் வெய்ங்க எதாவ்து ஒன்னு வந்து சாப்ட்டுட் போய்ருது
ஓ செர் செரிங்க நீங்க என்ன பண்ணுங்கறீங்ளா கொஞ்சோ செடி வந்து பெருசாக வரைக்கு முள்ளு மாரி வெச்சுட்ருங்க எதாவ்து
ம்
அப்டி வெச்சீங்ன்னா ஒரு இது மாரி கூண்டு மாரி அது வெக்கிறாங்க ரெடிமேடா
அதா அதாங்க ம்
அத வாங்கி வெஸ்டீங்ன்னா அதுக்கு கேப் இருக்குங்க எட்டி சாப்பட முடியாது அரா ஒசரோ உங்ளுக் பாத்துருக்றீங்ளா ரோட்லில்லா
ஆமாம் அது ரவுண்ட் ரவுண்டா வெக்கறத் தான சொல்றீங்க
ஆ அந்த மாரி ஒரு இது மாரி கம்பீல வந்து வல மாரி அடச்சிருப்பாங்க அதுக்கு அது த சென்ட்ரல்ல வந்து செடி வந்துரு அதுக்கு உள்ள மேலர்ந்து போட்டுக்லா கொஞ்ச பெருசா
ம் நீங்க எனக்கு ரெண்டு மரோ குடுத்திருந்தீங்கல்ல ஞாப இருக் குங்ளா கொய்யா மரோ ஒன்னு சப்போட்டாங்ளா அது
ஆமாங்க
அதுல பாத்தீங்ன்னா அந்த ஒன்னு வந்து வர்லீங்க அது நீங் குடுக் போதே கொஞ்சோ வாடிதா இருந்துச்சு அப்றோ இங்க வச்சுமே அது அப்டியே போய்ர்ச்சுங்களாட்ருக்குது ஆனா தண்ணி ஊத்தீட் தா இருக்குதுங்க இன்னோன்னு நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சுங்க செடி தளிர ஆரம்பிச்சிருச்சு கொய்யா இல்லீங்க அது சப்போட்டா நெனக்கிறே சப்போட்டா தா வந்துட்ருக்குது ம்
ஓ அது நல்லாருக்குங் சப்போட்டா இந்த ஹைப்ரேட் மரமாட் ட நெறய காய் நெறய புடிக்குங்க எங்க வீட்ல இருக்குது அதனாலதா செரி உங்களுக் குடுத்து உட்ட
அதா அதா அதா ம் ஏனா அந்த எடமு புதுசுங்க இப் ப வெச்ச எடோ புதுசுதாங்க அங்க இதுக் இதுக் முன்னாடி செடிகல்லா கெடயாதுங்க அதனாலயு நம்ளோட மண்ணு இந்த வீடு கட்ன மண் எல்லாமே அங்க போட்டு வெச்சிருந்தாங்க அது ஒரு இத தா இர்ந்துச்சுங்க ஆப்ஷன்ல வருமா வராதானு ஒரு சந்தேகமா தா இர்ந்துச்சு ஒரு செடி கொஞ்சோ வாடிர்ச்சுங்க இன்னொன்னு வந்து அது வெச்சு வளந்துட்ருக்குது நம்ம போனதட ஊருக் போம் போது அங்கிருந்து செம்பருத்தி கோள்லா குடுத்தூட்டாங்கயில்லங்க அதுவும் வெச்சிருக்குதுங்க ஆ வளருதா என்னன்னு தெரீல அது அது தண்ணி ஊத்திட்டே தா இருக்குதுங்க உனீ என்ன பண்றதுங்க அவ வந்தாதா தெரியு அது
வந்துருங் மழ காலந்தான வந்துரு
ஆமா அனா இந்த சிசன்ல வெச்ச நீங்க சொன்னது கரெட்டுங்கா என்ன செடி வெச்சாலு வந்துருங்க எதாது நீங்க வெக்கணுன்னா கூட புதுச்செடி வெ ம்
என்னசொல் வரு
ஆடிப்பட்டம் தேடி விதைம்பாங்க அந்த மாரி
ஆமாங்க விசாயிகளே வந்து ஒரம் போடுறது இந்த வெதைய போடுறதுல்லா வந்து ஆடி மாசோ பத்து போடுவாங் நாள் பாத்து
ஓஹோஹோ ம் ம் நா வந்து ஒரு ஜாதி பூ செடி மட்டு ஒண்ணு வாங்க வேண்டியது இருக்குங்க எனக்கு அது ரொம்ப புடிக்குங்க அது மட்டு ஒண்ணு வாங்கி வெச்சு சன்னா இந்த இந்த சீசன்ல வெக்கணு நெனைக்கற
அதலா ஈஸியா வந்துருங்க பிரச்சனயில்ல
ம்
அதல்லா ம்
முல்லப்பூச்செடி வெச்சா அது கொஞ்சோ வந்துட்ருக்குதுங்க ம் கொஞ்சோ பந்தல் மட்டு அதுக்கு செரியில்லிங்களா கொஞ்சோ எல்லா டைட்டா கட்ன மாதிரி இருக்குதுங்க ஆனா அது பூ பூத்துட் தா இருக்கு பக்கத்துல மல்லி பூச்சு மல்லிகப் பூசெடி வந்துட்ருக்குதுங்கா அது கொஞ்சோ ஒரு
செரி
ஓர் அடி ஓர் அடிக்கு பக்கே வளந்துருக்குதுங்கா ஆ ஜாதிப்பூ மட்டு ஒன்னு வெச்சூட்டம்ன்னா வேற பக்கோ அதூ நல்லா இருக்குங்க கொஞ்சோ வெச் தலுமே நல்லா வாசனையா இருக்கு
ஆமாம்மா
ம்
நீங்க ஒரோ வெச்சிருக்காங்க வாங்கிருக்கோ அந்த ஒரோ வேணா குடுத்தூடற நீங்க அந்த செடிகலுக் எல்லாமே கொஞ்சோ தள்ளி போடுங்கா வேறு விட்டு கொஞ்சோ தள்ளி போடுங்க ம் ரெம்பா பேடக்ககூடாது சும்ம நம்ம எப்படி கடுகு தாளிக்கறதுக் போடுறோ சமையல் பண்ணும்போது யூரியாங்க
அது எங்க வாங்கறீங்கா பக்கத்துலே இருக்குங்களா கட
ம் நமக்கு பக்கத்துல நம்ம அவரு வேலைக்கு ஆஃபீஸ் போயிட்டு வர்ற வழில ஒரு கட இருக் குங்க அதுல எல்லமே கெடைக்கு வெதைகளு கெடைக்கு அப்படிதா உங்களுக்கு வாங்கி நாங்க ஒவ்வென்னா குடுத்துடுரோ ஆமாங்க
ஆ எனக்கு வெத கெடச்சா கூட வேணுங்களே ஒரு சில வெதைகள் சொன்னா வாங்கி தருவாருங்களா எனக்கு முள்ளங்கி வெத வேணுங்க
ஆ சேரிங்கா
முள்ளங்கி ஆ கத்ரீ நீங்க வெச்சிர் கீங்களா எனக்கு நா நாத்து இருந்தா கூட குடுங்க
ம் கத்திரி நாத்து நம்ம வீட்ல நறையா இருக்கு
ம் ம் முள்ளங்கி போட்னுன்னு ரெம்பா ஆசைங்கா மொதல்ல நா போட்டிருந்தேனா அந்த ஒரு பழக்கத்துக்கு ஞாபகமா இருக்குங்க முள்ளங்கி போட்டா நல்லா இருக்குங்க
ஆ நல்லா இருக்குங்க சிக்கிறோ வந்துரு இந்த மழைக்கெல்லா கெழங்கு ஊறி மழபேஞ்சி மண்ணு ஈரமா இருக்க
ம்
என்னதா தண்ணி ஊத்தறதுக்கோ அந்த மழைல ஒரு செடி தண்ணி நெறைய கெடைக்கறதுக்கு ஆமா சேரி ஏன்னென்னா வெத வேணுன்னு சொல்லுங்க வெண்ட வெத வெள்ரி வெத
ஒ வெண்டக்கா வந்து அந்த அது கொடிங்ளா செடிங்ளா வெண்டக்கங்கறது
வெண்டாக்கா வந்து செடிதாங்க
செடிலேயேதா அப்டிய ஓ அப்பச்ச வெண்டக்கா வெத கூட ஒன்னு வாங்க சொல்லுங்க
இம் வெண்டகா வகை எல்லா சீக்கரோ வந்துரு ஈஸியா வர்ற செடி வெள்ரிக்காய் இருக்குது இல்லைங்ளா அதெல்லா வெல்ரி காய்லா ஒடம்டபுக்கு ரெம்பா நல்லது அதா கொடி மாதிரி
ஒ வெள் வெள்ளரிக்கா வந்து கொடி மாதிரிங்க
ஆமாங்கா அது எதோ ஒன்ல எத்தி ஆமா மதில் மேல உட்டீங்னா கூட ஆ ஈஸியா வந்துறு
ஓ
பாவக்கா இதெல்லா கெடிங்ளா கீழ வாரது பெருசா நமக்கு போதுரா ஆகாது இதுனால மதுல்ல எத்தி உட்டுக்லா ஆ செட்டு போட்டிருந்திங் அதால கம் இந்த இதுல ஏத்தி உட்டுக்கலா தூண்ல
அந்த இத்தாங்கா முதல்லா பாவக்கா வெதையா போட்டுங்க அதா செடி வந்துச்சிங்க அந்த காய் என்ன ஆகுதுன்னா தாரையில பட்டு பட்டு பட்டு வீணா போயிருச்சிங்க
ஆ தரையிலா படக்கூடாதுங்க அதான்
ஆ மொதல்ல குடியிருந்தவங்க வெச்சிருந்தாங்ளா அவுங்கதா வெச்சிருப்பாங்க பாத்தீங்னா அது கொஞ்சோ மேலதா ஏத்திவுட்டு இரு இல்லங்க அது என்னான்னா கீழ அது ஏதோ தரைல பட்றதுனால அது வர்லங்கற மாரி சொல்லிருந் செடி அப்டியே வாடிட்சிங்க
சேரிங்க ம் அப்டியே நா சொன்ன மாரி பண்ணுங்க கொஞ்சோ ஹெயிட்டா எல்லா இது பண்ணிவுட்டு ஒரு குச்சி ஃபர்ஸ்ட் நட்டி விட்டுருங்க எதுக்கோ நட்டாலு அப்றோ அந்த குச்சிலருந்து நல்லா குச்சி ஸ்டிஃபா இன்னு நல்லா வளந்துரு நீட் நீட்டா அதுக்கப்றோ மதுல் மேல சாச்சி உட்டீங்க நூல் கட்டி சாச்சி உட்டுடிங்கன்னா அ மதுல் மேல வந்துட்டு காய் பறிக்கறதுக்கு ஈஸி யா இருக்கு நம்மளுக்கு பயம் இல்லாம இருக்கு கீழ இருந்ததுன்னா கை வெக்கிறதுக்கு பயமா இருக்கு
ம் ம் ம்
உம்
அப்போ எனக்கு ஒரு வெண்டக்காங்க அ வெள்ரிக்காங்க அ கத்ரிநாத் இருக்குது நீங்களே வெச்சிக்கங்க அ அது அது மட்டு போதுங்க
ம் முள்ளங்கி கேட்டீங்க
முள்ளங்கி ஜாதிப்பூ வந்து நம்ம செடியா தா வெக்க முடியுங்ளா அதுக்கு வெத இருக்
ஆமா ஜாதி பூ வெத இல்லைங்க குச்சி வெப்பாங்க அது குச்சி வெச்சி வெச்சி பாத்த வரமாட்டேங்குதுங்க அது வேறோட
ஓ பதிய போடுறதுன் சொல்லுவாங்க அந்த முறை படிதா பண்ணுவாங்கன் நெனக்கிற
ஆமாங்க பதிய போட்டாதா வரு உங்களுக்கு அதெல்லா
நீங்க மல்லிப்பூ வச்சிருக்றீங்ளா
மல்லிப்பூ இருக்கு முல்லப்பூ இருக்குதுங்க மல்லிப்பூ நல்லா பெரிய பெரிய பூவா நல்லா இரு பாத்தாலே ஆசப்படுவீங்க யாரு பாத்தாலு எ பூ கே கேப்பாங்க அந்த அளவுக்கு பெரிய பெரிய பூவா இருக்கு
ஓ ஹோ ஹோ எனக்கு அவர்கிட்ட சொல்லி எனக்கு அந்த வெதைகள் மட்டு கொஞ்சோ வாங்கி
ஆ செரிங்க வெதயு உரமு குடுத்து உட்ற
ஆ வெதயு வாங்கி குடுக்க சொல்லுங்க
ஆ செரி சேரி வச்சிட்டு சொல்லுங்க செரிங்க செரி நா குடுத்துறங்க ஆ ஓகேங்க பாய்